ஹலோ சொல்லுடி சொல்லுடி வீட்ல சொல்லிட்டியா நீ இந்த மாரி டாஸ்க் பேஸ் சொன்ன
தெரியு
நீ சொல்லியா
அப்பாக்கு அப்பா இதெல்லா சொன்னா ஒத்துக்குமாட்டாரு அதல்லா வேணா சொல்ருவாரு
நீயு பேசி அப்டின் சொல்ருவாரா
இப்ப வெல்லதா இருக்காரு உள் உள்ள வந்தார்ன்னா ஃபோன் அப்டியே சைலண்டா வெச்சுருவ
அப்டியா அந்த அண்ணா வந்தார்னாவா
ஆமா ஓ
அட கடவுளே பாப்பு இதோரு இருக்கு பாரு வெச்சுருப்பா
அவரு அவருக்கு இதெல்லாம் புடி க்காதுக்கா இதெல்லா நம்பிக்க இல்ல எதனா காசு ஜிபேல இருந்து காசு எடுத்துருவாங்க அப்டி சொல்வாரு ஏன்னா நறையா தட இது மாரில்லா ஆயிருக்குல்ல தெரியு அதெல்லா உங்களுக்கு
ம் ம்
அதனால வேணா சொல்லுவாங்க நம்ம கடவேலய பாத்தாலே நமக்கு போது து இதெல்லா தேவையில்லாத்து
உ தேவல்லா வேல பண்ணி இருக்காதம்மா வந்து ஹெல்ப் பண்ணு உன்னால முடியலன் அப்ப
அப்டிதான்ப்ப ஆமா அதேதா சொல்வாங்க எப்டி இப்ப நா ஃபோன் பேசி த்த பார்த்தா யார்ட்ட பேச் னு இருக்க எ ஃப்ரெண்டு் ஷாலினி தா அதிகமா பேசுவே டக்குனு ஷால்னி சொன்னா ஒத்துப்பாங்க இப்ப சம்பந்தமே இல்லாம ஏ பேசின்னுருக்கத பாத்தலேப் ப்ப நீ வேற ஏதோ பண்ற இதெல்லா வேணா ஆ கண்டுபிடிச்சிருவாங்க அவுங்க பாத்தாலே கண்டுபிடிச் சொல்லுவாங்க ஏன்னா நெறய திடுப்புல்லா ஆயிருக்கு
உ உ உ
முழச்சே காட்டி குடுத்துருவே
ஆமா தப்பு பண்ணாலே காண்டி குடுத்
நா சோ எதுமே சொல்லவேனா எ கண்ண வச்சியே கண்டுபிச்சிருவாரு
உ உ உ உ
பேந்த பேந்தன் முழிச் சன்னா கண்டுபிச்சிருவாரு வருஷத்துக்கு ஒருவார் உங்க ஊருக்கு வருவீங்களா இல்ல
இல்ல இல்ல இல்ல இல்ல நா நெக்ஸ்ட் மந்த் அ வருவோம்பா ஊருக்கு இப்ப எங்க அண்ண பையே ஃபங்க்ஷன் இருக்கு அதனால நா இப்ப வந்தே ஆவனு வேற வழி ழிஇல்ல
ஆ ஆ
டு பர்த்டே வா அநால வரே உ உ ஆமா ஆ எனக்கு நிறைய செலவுடி இப்பதா ஏ நாத்தனாருக்கு செஞ்சு முடுச்ச இப்ப அவனுக்கு வேறல்லா நாங்க செய்யணு நீ நாத்தனாருக்கு போன மா மாஸ் சும்மா ரெண்டு பவுன் செஞ்சோம் வேற வேற வழி காது குத்துனாங்க அவங்க அதனால அவங்களுக்கு ரெண்டு பவுன் செஞ்சோ
ஆ ஆ
இப்ப அடுத்தது வந்து இப்ப எங்க அண்ணனுக்கு எதாவது செய் செய்யணு கால் பவுனாது செய்யணு அவந்தா எனக்கு நறையா செய்யறா ஆனா என்னால இப்ப செய்ய முடில ம் கண்டத்தே
எல்லா செய்யணுலக்கா நறையா இருக்கு லைஃப்ல
ல நறையா ஃபேமிலிகுள்ள என்ராயிட்டா டாலே உன்னால அதுல இருந்து வெளிய வரவே கஷ்டமா இருக்கு டி எல்லா பக்கமு நமக்கு பிரஷ் ஷெர் இருக்கு நம்மளே ஒரு டிரெஸ்ட்டா இத ஆயிடுவோ நம்ம பார்ட் ஆஃப் லைஃப் வந்து எப்டி அந்த கல்யாணோ ஆவரதுக்கு முன்னாடி இருந்த லைஃப்ப நீ அப்போ நெனச்சு ஃபீல் பண்ணுவ செக் கல்யாணோ ஆவாதே வந்துருக்கலாமா இதுக்கு நம வாங்குனதெல்லா அந்த மார்லா தோணு இவிங்க பண்றஸ் சேட்டில நம்ம யாரும் பாத்துக்கவு மாட்டாங்க அவர் வந்து அவர் வேலதா பாப் பாரு எங்க வீட்டுக்கார்ரு
ஆமா
கஷ்டமா இருக்கு ஏண்டா கல்யாணம் பண்ணோ அப்டின்ற மாரி இருக்கு எல்லாத்தையு நம்மளே செய்றமே அப்டின்ற மாரிலா ஒரு தாட் வரு எல்லாமே ஒர் இன்னிக் எதா ஒன்ன சொல்லி உன்ன பயமுறு த்தறனா?
இல்ல இதெல்லா இப்பிடித்தா இரு க்குன்றது தெரியு அதுக்குள்ள என்டர் ஆவுறதுக்கே எனக்கு யோசனையா இருக்கு
என்னுது நீ இப்ப நுப்பது வயசானாலு அது உள்ள நீ அந்த லைஃப்க்குள்ள போகவே போமாட்டியா எப்பிடியானாலு நீ கல்யாணோ பண்ணிதா ஆகுவ. அ நம்ம எதிர்பார்ப்புகள கொறைச்சுக்குனாலே எல்லாமே நல்லா இருக்குன்டி அதிகமா எதிர்பாக்க கூடாது அது இருக்கிறது போது
ஆமா
கடவுள் எதோ இந்தளவுக்கு குடுத்தாரா இதுவு இல்லாத நெறைய பேரு கஷ் டப்படறாங்கல்ல நால்லா
ஆமா ம் யாரு என்னன் இல்ல அவங்க ஃபோன்ல பேசினு இருக்காரு.
அப்பிடியா ஆ இருங்க க்கோ நம்ம எதுக்கு இன்னு நெறைய ஆசப்பட்டு இருக்கறது போது கடவுள் நம்ம இந்த அளவுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எதோ ரொம்பவுமே இல்லா இல்லாம ஏதோ மீடியமா நம்மள இந்த அளவுக்கு வச்சிருக்காரே நெறைய பேர் சாப்பாட்டுக்கு எல்லாம் கஷ்டப்படுறவங்கல்லா இருக்காங்கல்ல
ஆமா கரெக்ட்டு கரெக்ட்டு
கொடுத்துருக்குறாங்க இதுவே போதும் கடவுளே இதுவே கடைசி வரையும் குடு அவ்ளோதான் என் பசங்களும் நல்லா நான் சாமி கிட்ட அப்படிதான் வேண்டி பேன் என் கடவுளே என் பா பசங்க நல்லா வை என் பசங்களுக்கு எனக்கு பேச்சு கொடு இப்படிதான் எங்க வீட்டுக்கார வந்து கடைசி வைக்கும் இதே மாதிரி பாசத்தோட இருக்கணும் அப்டினு தான் வேண்டிபேன் சாமிகிட்ட
ஹ கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் எல்லாம் கண்டிப்பா இப்டிதான் இருப்பாருனு நீங்க சொல்றத வச்சே தெரியுது
ஆமா அப்படி தான் கடவுளே என் புருஷன் வந்து எனக்கு கடைசி வரைக்கு இதே மாதிரி பாசமா இருக்கனும் எனக்கு காசு பணம் இதெல்லாம் எதுமே வேணா இந்த பாசம் அன்பு ஏ எங்களால நாங்க சம்பாதிக்கிறோம் அது எங்க கையில தங்கனாலே போதும் அப்படிதான் வேண்டிப்பேன் இப்ப நான் யாருக்கு இருந்து எதுவும் செய்ய மாட்டேன் அப்படி சொல்
நீங்க நினைச்ச பாத்துருக்க மாட்டீங்கல்ல நீங்க எவ்ளோ லாங்கா போவீங்கனு பெங்களூர் அப்படின்னு
ஆமா ஆமா நோ எக்ஸ்படேஷன் நாலு வருஷம் சென்னைல தான் இருந்தாரு அப்பல்லாம் நான் வந்து இது பண்ணிணுந்தேன் இங்க வீட்டுலதான் கொழந்த பெத்ததுமே ஒரு கொழந்தைக்கு ரெண்டு கொழந்தைக்கு பெத்துக்க சொல்லி இப்பதா நா வந்தேன் நாலு வருஷமா நாங்க பிரிஞ்சிதா இருந்தோம் சொல்லப் போனா கல்யாணமாயி இரண்டு வருஷம் ஒ அதுக்கப்புறம் அவரு சென்னை வ பாரு லைஃப் அப்படியே போயிடுயச்சு ச்சீ நாலு வருஷம் இல்ல ஆறு வருஷம் ஆகுது எனக் கல்யாணாம் ஆயி ஆறு வருஷம் போனதே தெரியல ஓடி போச்சு பாப்பா
பாஸ்டா ஓடி போன மாதிரி இருக்கு
ஆமா எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குமே ஓடவும் தெரியாது ஒன்னு தெரியாது ஓடி போயிடுவாங்க சீக்கிரமா எல்லாமே முடிஞ்சிரும் திரும்பி பாத்தா அய்யோ இத்தன வருஷோ ஓடிச் அப்படின்ற மாரி இருக்கோ எல்லாமே அப்டிதா கும்பமேளா லைஃபே அப்டிதா ஓடின்னு இருக்கு கால போறப்போக்ல்ல நம்ம ஓடணு அப்டின்ற மாரி இருக்கு
போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அடிக்கடிக்க வெளியே போயிட்டு
எங்க பசங்கலதா சொல்றேனே என்னய பினைப்பு முண்ட தாஜ் பூச் கத்துவாரு இவரு அப்டி இருந்த மனுஷன்தா இப்ப இப்டி ஆய்டே எல்லாமே சில கால தா என்ற மாரி தா இருக்கு டி என்னா பண்றது அது எல்லாத்தையு நம்ம பழகிக்கணும்பா ஆனா உனக்கு சொன்னா புரியாது அந்த லைஃப் அந்த வந்து அந்த டைம்ல நீ என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீ நெனப்ப
கண்டிப்பா நெனப்பந்த தா நெனக்குறே ஆ
சொன்னாங்களே நீ நெனப்ப
ஆஹா
ஆமா நெஜமாதா கல்யாண ஆன புதுசுல்லா சூப்பரா இருக்கு கல்யாண ஆன புதுசுல கொஞ்ச நாள் வந்து லைஃபே வந்து மேஜிக் மாரி இருக்கு எல்லா நடக்கறதுதா செம்மையா போகுங் நைட்
நீங்க சொல்ற மாதிரிய தா நா நாத்தனாரு எல்லாருமே செட் செட் ஆயிருச்னா ஓகே எப்டி இருக்குமோ என்னான்னு தெரிலயே
நீ பாசிட்டிவா நென எல்லாரு நம்ம நம்ம வந்து யாரு எதுவு பண்ணலடி உன் பேரு என்ன சொன்ன
ஜீவிதா
ஜீவித் நம்ம யாரு எதுவு பண்ணல ஜீவிதா ஆ நீங்க எதாவது தப்பு பண்ணிருந்தா தான எல்லாமே கடவுள் வந்து நம்மள வந்து நல்ல பொண்ணாவே இருந்து நல்ல மனசோட இருந்தா கண்டிப்பா நல்ல கணவர் தா அமைப்பார் புரியுதா சோ உனக்கு நல்ல கணவர் தா வருவாரு சொல்றே புரியுதா இப்போவே நல்ல கணவர்தாம் நீங்க என்ன எக்ஸ்பிரேஷன் பண்றீங்க
அந்த அளவுக்குலாம் இல்லக்கா ஆ அப்டி இல்ல எனக்கு வந்து எங்க ஃபேமிலிக்கு செட் ஆனு எங்க ஃபேமிலில கொஞ்சம் அதிகமா இஷ்யு இருக்கா ஃபேமிலிக்குள்ள எல்லாம் ஒன்னாவே இருக்க மாட்டேங்க சண்டை அப்படில்லாம் வரும் என் என் மூலியமாச்சு ஒரு நல்ல சொந்தத்தை நான் குடுக்கணுன்னு நினைக்கிறேன்
நல்ல கணவர்
ம்ம்
உம் உம் உம் உம் கரெக்டு தான் வா பார்த்த ஆ உனக்கு எப்படி அமையுது நீ பின்னாடி நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தனா கோச்சுகிவியா அண்ணனைக்கா மேரேஜ் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னனை மீட் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோயேன் ஆமா இல்ல இந்த மாதிரி ஒண்ணும் இல்ல
ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாங்களாப்ப
எனக்கு எப்ப ஆரம்பிச்சாங்கன்னே இது தெரியல எனக்கு எவ்வளவு நாள் ஆரம்பிச்சுங்க பட் ஆனா தெரிஞ்சிருந்தேன் நான் முன்னாடி வந்திருந்தேன் நா எங்க அண்ணனுக்கே உனக்கு பல பண்ணி வச்சிருப்பேன் இப்ப தெரிஞ்சும் ஓரளவுக்கு ஃபேமலி நல்ல பேமிலி யா இருந்தா போதும் தானே ஆக்சுவலா ரிலேஷன்லயே மாப்பில்லாம் நிறைய ர இருக்காங்க பட் ஆனா நீங்க நினைப்பீங்கல்ல உ உங்களுக்கு வந்து எப்படி வே உம் நீ வேற என்ன ஒருஊர் சொன்ன
மரக்காணம் சைடு
தூரம் ரொம்ப லாங்கா இருக்கு
ஆமா
உங்க அப்பா அம்மா கண்டிப்பா எங்களுக்கு குடுக்க மாட்டாங்க புரியுதா ரொம்ப தூ ரம் உன்ன பாக்கன்னா பக்க போடணும் அப்படிதான் நினைப்பாங்களே எல்லருோடைய பேரன்ட்ஸ்ன்னு நனைக்கத்தான் இது நம்ம தப்பு சொல்லும் இல்ல அப்படிதான் நனைப்பாங்க அவுங்க சொல் ஆனா
ஆ
ஆனா நீ சொன்ன தான் அவுங்களுக்கு அவுங்களும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல என் சைடு அத்தை பையன் இருக்குறாங்க ஆனா நீ வந்து தூரம் உங்க வீட்டுல யோசிப்பாங்க
ம் ரொம்ப லாங் ரொம்ப லாங்லாம் வேணாம் அப்படிதான் சொல்றாங்க
எல்லாருமே பொண்ணு வந்து எதனாலும் டக்கு வந்து பார்க்கணும் அப்படிதான் போனு மா அம்மா அதெல்லாம் குடுக்க மாட்டாங்க ஏதோ ஒரு சிலவுங்க லவ் மேரேஜ் பண்றதுதான் அது எல்லாம் பண்ணிப்பாங்க மத்தபடி எல்லார் எல்லாம் வந்து குடுக்க மாட்டாங்கள என்ன சொல்ற
ஆமா ஆமா இப்ப இது இப்ப நம்ம அஞ்சாவது கால் பே குமா
தெரியல டி நான் கவுண்ட் பண்ணவே இல்ல
ஆ இப்போ என் பசங்கள்ட சொன்னா அஞ்சு கால் தான் பண்ண முடியும் அதுக்கு மேல பண்ண முடியாதுன்னு சொன்னா
நீயாவே பேசு
கட் ஆயிடுச்சுன்னா அது எனக்கு லாஸ் தானே
லிஜர்லாம் ஆவாது ஆ நான் சொல்லறேன்ல்ல அதுவே கட் ஒரு சில காலுக் மேலே அதுவெ போ ஏழு காலுக்கு மேலே வராது ஒ காலு
ஆனா அபி வந்து எ ஃப்ரெண்டு் அ பி வந்து அஞ்சு கால் தா வரு
அது காலரா யூஸ் பண்ற துக்குதா புரியிதா நீ காலரு நா கா நா வந்து அ முடு ச்டா டாஸ்க் முடிச்சவுங்ககிட்ட வந்து நீ ஏழு கால் பண்லா டாஸ்க் இருங் கிட்ட வந்து நீ அஞ்சு கால் தா பண்லா
ஓ அப்ப அவளுக்கே தெரில போல அவளு இப்பதா ஜாயின் பண்ணிரு
அவளுக்கு தெரில ரைட் ரைட் உண்ம அதா தெரில எனக்கு அதுல ஆள் இருக்காங்கடா ஒரு சிலவ்ங்க தெரிஞ்சவுங்களா இருக்காங்க அதுனால் தா நா இந்த ஆப்பு‌ பத்தி ஒனக்குதே தெளிவா சொல்றே
அ அ எல்லாருமே அப்ப ஏர்ன் பண்ணி காசு எடுக்குறாங்க உண்மையாவே ஹையஸ்டு அமௌண்ட் யார் அதிகமா எ டுத்துருக்காங்க
அதுலா தெரில டா அது பத்திலா ஓ எதுவும் வேணா நெனை
ஆமா
உம் அதுலா பத்தி எனக்கு எதுவு தெரியாது ஜஸ்ட் இருக்காங்க அவ்ளொதா
உன்னோர் கால் அப்ப பண்ணட்டுமா
ஆ செரிடா பண்ணு பண்ணு கால் வர வரைக்கு பண்ணு செரியா